வணக்கம் தோழி வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்க நீங்க எப்டுருக்கீங்க
நல்லாருக்க தோழி
ஆ சொல்லுங்க தோழி உங்க வீட்ல வந்து மாலை உணவு ஆ எப் டி தயார் பண்ணுவீங்க அத பத்தி சொல்லுங்க
மாலை உணவு அவ்வளோ ரொம்ப அதிமாலா எதுவு செய்ய மாட்டேங்க நா காலிஃப்ளவரு ஏதாது சுண்டலு கிண்டலு ஏதா ஊற வச்சிருந்தே அப்டின்னா வேக வச்சு தாளிச்சு சாப்ட்டுருவோ ஆ மட் டு நா தம்பி ஸ்கூல் போய்ட்டு வந்துட்டானா அவனுக்கு என்ன பிடிக்குது அப்டின்னு அத பாத்து பாத்து ஒவ்வொரு நாள் சில்லி அந்த காலிஃப்ளவர் சில்லி போட்டு குடுக்கறது இன்னொ நாள் வந்து என்னா பண்ணுவோனா அந்த அவுல் இருக்குங்கள
ம் அவுலும்
ஆ ஆ அவுல் அலசி ஆ இது பால் ஊத்தி சக்கரைய போட்டு குடுத்தோனா அவரு சாப்ட்டுப்பாரு தம்பி ஆ ஆ இந்த மாரி அவனுக்கு சின்ன பைய இல்ல அவனுக்கு என்ன புடிக்குதோ அப்டின்ட்டு ஒவ்வொன்னா பாத்து பாத்து பாத்து
ஆமா கொழந்தைய வந்து ரொம்ப டேஸ்டா இருந்தாதா சாப்டுவாங்க அப்பறோ அவங்களு கேட்டுட்டு நாலா பாப்பாவுக்கு வந்து பாப்பா பையன்ருக்காங்க ஆ ல லஞ்சு பொறுப்பற கூடாம நைட்டே கேட்டு வச்சுருவெ என்ன வேணுன்ட்டு டிஃப்ரெண்டா கேப்பாங்க நம்ம அந் அப்பா சாப்ட்டோ நாங்களாகா பஸ் ஸ்கூல் போம்போ சாப்ட்டோம்ல அந்த மாரி சாப்பாடா செஞ்சு குடுத்தா சாப்டவே மாட்டாங்க யூட்டி பாத்து முன்னாடி நைட்டே பாத் தி வச்சுரணு நைட்டு இல்லாத திங்ஸ்லா வாங்கி வச்சிரணு அப்பறோ வந்து கால எந்திரிச்சு கரெக்டா அப்டியே செய்ய கரெட் டாருக்கூ அப்ப இல்லன்னா நம்ம போய் ஓடிப்பே அப்ப நா அந்த அந் நேரத்துல கடைல வாங்கிட்டுதா லேட் ஆகும்ல ம் அதுனால முன்னாடி போயி இல்லாத பொருல்லா கொஞ்சோ பக்கத்துல இருக்க கடை இ இருக்கிற பொருளா அந்த மால் இல்லாது இல்லைன்னா இங்க பக்கத்துலன்னா மால் நெறைய இரு எல்லா சைடு அங்க போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடுவோ ஆ
ஊர் பெரிய ஊருன்னா சிட்டில த்துருவீங்க அப்டின்னா மால் இந்த மாரி கொஞ்சோ மார்க்கெட்லா கொஞ்ச நறையாருக்கூ நாங்கல்லா எப்டின்னா ஒரு வாரத்து க்கான காய் வந்து நாங்க முன்னாடி அந்த நாயித்துக்கெழம லீவு அப்டின்னா அந்த நாள் வாங்கி வச்சுப்போ ஒரு வாரத்துக்கே முன்னாடியே வாங்கி வச்சுக்கறது அந்த காய் தா இப்போ ஒரு நாளை
சவுண்டு விட்டு விட்டு கேக்குது என்னாச்சு இல்ல ஒரு மாரியா கேக்குது நீங்க ஏர்போன் போட்டு பேசுறீங்களா
ஆஹா இல்ல சிஸ்ட நார்மலா தா பேசிட்ருக்கே
ஆ ஒரு டிஷ்டபன்சார் ஒரு மாரியா யாரு சவுண்டு கேட்டே இருக்குத் கர கரனு ஆமா அம்
இல்லைங்களே இங்க எந்த சவுண்டு இல்ல ஏ பக்கத்துல எதுவு நாந்தா பேசிட்ருக்கே
நன் ஏதோ வர மாறிருக் ஆ செரி பேசுங்க
இ இருங்க என்னோட சவுண்டு மொபைல்ல சவுண்ட் கம்மி பண்ணிக்றே ஓ இப்போ ஓகேவா சிஸ்டர்
ஆ ஓகேதா இயர்ஃபோன் அட்ஜஸ் பண்ணா ஒரு சவுண்ட் வருமுல்ல அந்த மாரி இருந்ச்சி
ஓ ஏ இல்ல இல்ல சிஸ்டர் நா ஹேர்ஃபோன் போடல நா நார்மலா க காதுல வச்சிதா பேசிட்ருக்கே
புண் அ அப்பறோ வந்து நா வந்து இந்த ஸ்கூல்லைலா பாத்தீங்கனா உம் ஃபஸ்ட்டு வந்து பாப்பா வேற ஸ்கூல்ல சேத்தோன்னா அங்க வந்து சாப்பாடு வந்து ஃபஸ்டே சொல்லிருவாங்க எந்த மாரி சாப்பாடு அ வாட்ரு பாட்ல அந்த மாரி போடக் கூடாது ஸ்டாட்டிங்குலே பையே வந்து ஸ்கூல்ல எல் கே ஜி சேக்கும்போதே நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரெக் ல சொல்லிருவாங்கனா எங்களுக்கு ஏற்கறவே தெரியு இந்த கொழந்தையளுக்கு வந்து வாட்டர் பாட்ல வந்து பிளாஸ்டிக் வாட்ரு பால தண்ணி குடுக்க கூடாது அப்பறோ வந்து சாப்பாடு எலாம் பிளாஸ்டிக்கு மாடலா வைக்கிறாங்களா அந்த மாரி இதுல்லர்ந் சாப்பாடு குடுக்க கூடாது அப்பறோ வந்து ஸ்நாக்ஸ்லா குடுத்து விட்றோம்ல ரெண்டு டைம் சாப்புடுவாங்கள ஸ்நாக்ஸு அது வந்து பிளாஸ் டில குடுங்க அது சில்வரு எல்லாமே சில்வருதா குடுக்கனூ ஹெல்த்துக்கு அதே நல்லது பிளாஸ் டிக்லா போட்டு குடுக் கூடாதுனு அதலா கண்டிஷன் போட்டாங்க உம் நாங்க அப்பயு போட்ருந்தாங்க ஆனா நா குடுத்து உட்டதுலா கரெக்ட் கலே அவங்க சொல்றதுக் முன்னாடி இத அப்பிடிதா குடுத்து விட்டோ ஆனா இருந்தாலு அவங்க நெறைய நம்ள மாரி நெறைய பேரு கொண்டு வர மாட்டாங்கல்ல அவங்களுக்காண்டி ஒரு ஒரு இது மாரி குடுத்துருவாங்க அப்பிடிதா பாப்பாக்கு பையனுக்கு இன்னம அந்தமாரிதா குடுத்துவிட்ருப்பே நா வாட்ரு பாட்டுல்லா அந்த நாங்கந்த பிளாஸ்டிக்குலா வாங்கி குடுக்க மாட்டோ ஸ்டீல் உள்ள இருக்குற மாரிஅப்றோ அதே மாரி ஸ்நாக்ஸ் பாக்ஸு அப்டிதா இந் ஸ்கொயரா இருக்குமுல ஆ அந்த பாக்ஸு அந்த மாரிதா குடுத்து விட்ருவோ அப்பறோ சாப் டப் அப்பறோ வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஆயில் ஃபுட்டு குடுக்கூடாது நட்ஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாரி அப்பறோ வந்து அந்த மாரி இதல்லா போட்ருந்தாங்க மேம் சொல்வாங்க
ஆனா அவைங்க சொல்றது ஓகே ஆனா நம்ம கொழந்தைங்க சாப்புட்ணுமே
ஆ இல்ல கொழந்தைளுக்கு அன் அதுலயு கொஞ்சோ டேஸ்ட் எப்ப ஃப்ரூட்ஸ்னு வச்சிக்கங்களே அவங்ளுக் பிடிச்சமாரி ஃப்ரூட்ஸ் இருக் கும்ல அந்த மாரி ஸ்நேக்ஸ்னு எ நட்ஸுனு வச் சீங்கன்னா அவங்களுக்கு எதாவது இந்த கேசி நட்டு கடல் நெலக்கடல அப்றம் பச்ச பயிறு எண்ணெயில் போட்டு வறுத்தமில்லா கடையில விப்பாங்கள அந்த மாரி அந்த மாரி நட்ஸு ஐட்டம்லா கூட சொல்லுவாங்க ஆ அதிகமா கொண் அப்டியே கொண்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க ஒரு ஒர் ஒன் வீக்ல ரெண்டு நாள் வேற மாரி அவங்களுக்கு பிடிச் ச மாரி குடுப்போ நார்மலா ஆ அவங்க சொல்ற மாரியேனு சாப்புட முடியாதுல அவங்க டெய்லி வாது அப்டியே சாப்டே இருக்க முடியாதுல்ல போர் அடிச்சிரு
ஆமா சி ஸ்டர் அங்க இங்க எங்க பையனுக்கு வந்து எப்டினா அந்த ரூல்ஸ் இல்ல ஏனா இப்பதா எல் கே ஜி போனால்ல நெறைய ரூல்ஸ் போட்டா அந்த கொழந்தைங்களா அதுக்கு புடிச்ச மாரி சாப்பாடு குடுத்தாதான அதுக்கொழுங்கா சாப்டுங்க இல்லையினா சாப்புடாதுங்க அதனால வந்து என்னான்னா அவிங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத மட்டும் குடு
ஆமா அவனுக்கெல்லா நைட்டே வந்து யூடூயூப்ல வந்து இந்த எல்கேஜி பசங்களுக்கெல்லா அவுங்களுக்கு பிடிச்ச மாரி சாப்பாடு ல்லா நெறைய போட்ருப்பாங்க அந்த மாரி ப்ரிபர் பண்ணி கொடுங்க நல்லா சாப்ட்டுறாங்க நெறைய பேரு என்ன பண்றாங்க எங்க வீட்டு பக்கத்துவீட்ல ஒரு பொண்ணு அவ அவுங்க பையன உங்க சொல்றாங்க பைய பேரு தா அம் டெய்லியுமே ரசத்த ரசத்த போட்டு டிஃபன் பாக்ஸ்ல கெளரி கெளரி போட்டு ரசத்த சோறுல போட்டு மிக்ஸ் பண் ஆ அத போட்டு நெறைய ரசத்த ரசத்த ஊத்தி ஊத்தி குடுத்துடு தனியா ஒரு பொரியல் ஒரு இது வச்சுரு அது சின்ன பையனுக்கு என்ன தெரியு ம் ரசொ வந்து கொஞ்ச எச் மிச்ச இருந்தா அப்டியே இந்த இதுலலஊத்தி அந்த பேக்லல்லா ஊத் த்தி அசிங்கம் பண்ணி கொண்டு வருவா போட்டு திட்டிட்டே இருக்கு நா சொன்ன கொழந்தக்கி வெராவது இப்டி கொடுப்பாங்களா அந்த காலத்
அதுதா இ இது க கலந்த சாப்பாடு மாரி
ம் அப்ப நா சொன்னே நா சொன்னே தேங்கா சாப் சாப்பாடு ம் அப்புறொ வந்து அவனுக்கு புடிச்ச மாரி கேட்டு அந்த மாரி பொட்டேட்டோ ரைஸு அ அப்ற வந்து இந்த வெஜிடெபிள் சாப்பாடு அந்த மாரி ல்லா கொடுத்து விடுங்க அந்த பையனுக்கு அவனுக்கு என்ன தெரியு கொழம்பு தண்ணி எல்லாத்தையு தனி தனியா கொடுத்து விட்டா சிந்திட் தான வருவா அப்டி சொன்னே பஸ்ட்ல அவ தனி தனியா ஊத்தி குடுத்துட்டு இருந்துசு எல்லாத்தையுமே பெரியவங்க கொண்டு போவாங்கள அது மாரி
ம் இப்ப எங்க தம்பி ஸ்கூல்லல்லா என்ன பண்டாங்கன்னா நீங்க இத்தன டிஃபன் பாக்ஸ் குடுத்தீங்கனா கொழந்தையால சாப்ட முடியாது அளவா கொடுங்க ஒரு டிஃபன் பாக்ஸ்கொடுங்க கலரி கொடுங்க சாப்பாடு அப்டின்ட்ருக்காங்க எந்த சாப்பாடு நாலு நா என்ன பண்ணுவனா ஒரு நாள் தட்டப்பயிர் சாப்பாடு ஒரு நாள் வந்து காளான் கண்டிப்பா காளான் ஒரு நாள் குடுத்துருவே நானு அப்பறோ இன்னொ நாள் வந்து அந்த வெஜிடபிள் பிரியாணி மாரி எல்லா காயும் உள்ள ஒரே இதா போட்டு சுண்டல அது கூடவே கலந்துருவ சுண்டலு பச்ச பட்டானியு அதுலயே கலந்துருவ இன்னொநாள் வந்து பச்ச
ரொம்ப ஹெவியா ருக்கு சும்மா பச்ச பயிர்ருக்குல்ல நாட்டு பச்ச பயிரு ஆ பயிர்ல ரெண்டு வக இருக்கும்ல அதுல நாட்டு பச்ச பயிர் தா நல்லா ருக்கு அதையும் கேரட்டு உருளக்கிழங்கு அப்றொ பீன்ஸூஇதெல்லா போட்டு மிக் சீ சாப்பாடு மாரி நெறைய பச்ச பயிர் போடணு போட்டு இது கூட நம்ம இந்த வெஜிடபிள் சாப்பாடுனு சொல்லுவாங்கள இந்த பால்வாடி எல்லா போவாங்க போடுவாங்கள உம் ஒவ்வொருத்தக்கு பீட்ரூட் போட்டாலு புடிக்கு ஒரு பசங்க புடிக்காது உங்க பசங்க பீட்ரூட்னா நல்லா ருக்கு பீட்ரூட்டு உருளக்கெழங்கு கேரட்டு பச்ச பயிறு தக் தக்காளி இஞ்சி பூண்டுபேஸ்ட்டு கொஞ்ச நெய்ய ஊத்தி அ எல்லா அப்டியே குக்கர்ல வச்சு பச்ச வாச போக எல்லாத்தையு வதக்கிட்டு நெய் ஊத்தி அ கெளறி அப்டியெ சோறு அவனுக்கு அளவா வச்சு கொட்தா அந்த மாரிலா சாப்புடுவா நல்லா விட்டமின்ஸ் வேற அது நல்லா ஹெல்த் வேற
ம் நானுமே இப்டிதா சிஸ்டர் நா வந்து எப்டினா கொஞ்ச ஹெல்த் ஹெல்தியாதா நானு கொடுக்கணு அப்டின்ட்டு ஒவ்வொன்னு அவனுக்கு பாத்து இன்ன வரைக்குமே அவனுக்கு நானு எலுமிச்ச லெமன் சாப்பாடு அந்த புலிசாப்பாடு குடுத்ததே இல்ல ஸ்கூலுக்கு
ம் அதெல்லா சாப்புட மாட்டாங்க இப்பருக்க பசங்க
அது இல்லாம சாப்ட்டாலு ஒடம்பு ஏறாதுங்களாமா அதுவு கொஞ்ச நை நைனு பெய்ருவாங்க குடுக்காதீங்க அப்டினுட்ருக்காங்க அவனுக்கு என்ன புடிச்சுரு
இல்ல லெமன் ரைஸு கூட குடுக்கலா புளியேரைலா குடுக்கூடாது உருகி ஒரு மாரி அம் அவுங்க ஆ நெறையா புளி ஐட்டோ நெறையா வந்து கம்மி பண்ணே எல்லாருமே ஜென்ரலானா சொல்றே புளி வந்து அதிகமா சேக்கவே சேக்கூடாது நாலா வந்து சின்ன வயசல ஸ்கூல்க்கு போவும்போது நெறைய நம் புளியு அத அப்பலேர்ந்து ரொம்ப புடிக்கு அதிக அதிகமா அததா கொடுப்பவே அப்பறோ அத பத்திலா நெறையா படிக்க படிக்க இந்த ஆர்டிக்கல்லா அப்பறந்தா அதுலலா நெறைய டாக்டர்ஸ்லா சொல்றாங்கள அதெல்லா படி படி இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பொயிடிச்சு அ எங்க வீட்டுல அதிகமா புளிய அவ்ளவாதா சேக்குத்து சேர்த்துக்கிற மாட்டாங்க ஹஸ்பண்ட்டு வந்து மலையாளி ம் நா வந்து தமிழ்நாடு அவங்க அதிகமா அந்த மலையாளிஸ் வந்து அதிகமா வந்து புளி சாப்பாடே சாப்ட மாட்டாங்க
ம் ம் நம்மள மாரி புளியோதர இந்த வெரைட்டி ரைஸ்லா சாப்ட மாட்டாங்க அது சே அதிகமா செஞ்சதே இல்ல லெமன் ரைஸ் வேணா செஞ்சிருக்கிறே
ம் அப்ப நீங்க எப்பமே சாப் பாடு சாம்பாரு புளிகொழம்பு டிஃபனு இப்டிதா பண்ணுவீங்களா
ம் ஆ இல்ல பையனுக்கா ஸ்கூலு போம்போதா தேங்கா சாப்பாடு ரொம்ப தேங்காவு தேங்கா சாப்பாடு இந்த உருளகெழங்கு மசியல் இரு குல இந்த வருவல் ஏதாவுது நெறையா தேங்கா போட்டு நெறையா கடல பருப்பு இருக்குல்ல கொழம்புக்கு போடுற கடல பருப்பு அதயெல்லாம் ஃபஸ்டு நீ தேங்கா வந்து நெறைய எடுத்துக்கிறோணும் ந கொஞ்சம் ஒன்ன உளுந்து எப்பய உளை தாளிக்கிற மாதிரி உளுந்து எடு பேரென்ன நெல அ கொழம்ப் போடுற கடலபருப்புன்னு சொல்லுவாங்க கொண்டை கடல பருப்பு பருப்பு புளி கொழம்புல போடுவாங்கள அந்த கடல பருப்பு அது கொஞ்சோ நெறையா எடுத்துகறணு நெறையவே எடுத்துகுறணு
உம்
ம் ம் ஆ எல்லா போட்டு தாளிக்கு போது இதெல்லா போட்டு தாளிச்சி ஆ வர மொளகா பச்ச மொளகா கருவேப்பிலலா போட்டு தாளிச்சிட்டு தனியா ஒரு ஒரு ட்ரேல வந்து கொட்டிவச்சிக்றனு அப்பறோ வந்து தேங்கா வந்து நெறையா எடுத்துகிறனு இப்ப வந்து ரெண்டு கப் பு அவுலுக்கு வந்து ஒரு கப்பு தேங்கா துருவுன தேங்கா எடுத்துனு அதுக்கு மேலயே
ம் ஆனா சிஸ்டர் தேங்கா சாப் சாப்பாடுல வந்து தேங்கா அதிகமா தேங்கா சாப்பாடு தேங்கா அதிகமா சேத்துகிட்டொனா கொழந்தைகளுக்கு வந்து நெஞ்சுகரிப் புல்ல
ஆ உங்க பையனு சின்ன பையன்ல எங்க பாப்பா தேடு அதெலா சாப்பட்டுக்ரு
அங்க நா ஒரு டைம் அப்டிதா பண்ணே அவே என்ன பண்ட்டானா சாப்ட்டு பாத்தாதன டேஸ்ட்டு தெரியு இவ எப்டின்னா மோந்துதா பாப்பா மோந்து பா பப்பாங்க இவே மோந்து பாத்துட்டு நல்லா இல்லமா எனக்கு வேணா அட சாப்ட்டு பாத்தாதன தெரியு
ஆ அவ அந்த பச அவங்களுகெல்லா வந் து எல்கேஜி யுகேஜி படிக்கிற வரைக்கு ப கொழந்தைய வந்து கொஞ்சோ இந்த கொழம்பு சாப்பாடு இந்த சாம்பார் சாதோ சொல்லுவாங்கள சா சாம்பார் சாதோ அந்த நா பச்ச பயிர் சாதோ இந்த மாதிரி சாப்பாடுதா புடிக்கு கொஞ்சோ கொஞ்சோ கொழ கொழனு சாப்டுற மாரி சாப்டுவாங்க கொஞ்சோ ட்ரையா இருக்குல்லா சாப்பிடவே மாட்டாங்க
உம் நா என்ன பண்ணுவேன்னா ஒரு நாள் கீர ஒரு நாள் வந்து பச்ச பயிருஒரு நாள் தட்ட பயிரு அ அப்றோம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னுங்க இது மாரி பயிர் வகையில தா அதிகோம் அப்பறோம் ஒரு நாள் வந்து முட்ட சாப்பாடுக்கா கண்டிப்பா முட்ட சாப்பாடு என்னிக் என்னிக்கு நான் வந்து காளானும் இல்ல தக்காளி சாப்பாடே செய்றேனோ அன்னைக்கு முட்ட தனியா வேக வச்சு குடுத்து விட்ருவே
உம்ம் ஆமா இப்பெல்லா கொழந்திருக்கான் இப்பல்லாம் கொழந்தைங்களுக்கு அப்படித்தா குடுக்குறாங்க உம் ஆ எக்கு சாப்பாடு
இந்த காலை உணவுல இணைவோம் நன்றி தோழி